ஹலோ
ஹலோ ஹலோ
வணக்கங்கொ நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்றோ மேடம்
சாப்ட்டிங்ளா
ஆச்சு மேடம்
போங்க வாங்கன்னே சொல்லலா ஆ சாப்ட்டிங் ஆ சாப் இன்னும் இல்ல இப்பதான் செய்யணும் இப்பதா வீட்டுக்காரு வந்தாரு இதுக்கு மேலதா ரெடி பண்ணனு ஏதாச்சு என்ன சொல்றாரோ கேட்டுட்டு பண்ணனு நீங்க என்ன சாப்பிடலான்ட்டு நைட் என்ன ஸ்பெஷல்லு
ஆ எங்க வீட்டுல தோச ம் ட செஞ்சுட்டு இருக்காங்க அம்மா சாம்பார் தோச
நீங்க ஏதாச்சு சமைக்கிறீங்களா வீட்டுல
இல்ல மேடம் நாங்க ஒன்னு ச சமைக்கறது இல்ல
ஆ எப்பிடி வெளிய ஜாலிய மட்டும் சுத்திட்டு இருப்பீங்களா ஆ இந்த நீங்கோ வெளியில இந்த சுற்றுலா எடோ எல்லா போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்சுங்க கூடோ
எப்பாச்சு ஒரு டைமு
எங்க போயிருக்கீங்கோ எப்டி இருந்துச்சு அது அனுபவோ சொல்றீங்களா
ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கே
உம் எங்க அதுதா எந்த எடோ சொல்லலா சுற்றுலா எடோ எல்லாம் சொல்லலா ம் ஆ
ஆ கர்நாடகா ஆ ஆமா கர்நாட்டக்கா பிளேசஸ்சு டெம்பிள்ஸ்க்கு நா போயிட்டு இருக்கே
கொஞ்சு விரிவா பொறுமையா ஆ கொஞ்சு விரைவா சொல்றீங்களா விவர மா ம்
வர்நாடு
உம்
முருடேஸ்வரா சிங்கேரி மாரி பல எடங்களுக்கு போயிட்டு சுற்றுலா சு அப்பிடியே அங்க போயிட்டு அப்புறோ பீச்சு இதெல்லா பாத்துட்டு அப்பிடியே வந்துகுரோம் ஃப்ரெண்ட்ஸ்
எதுங்க ரொம்ப நல்லா இருக்குனா
ஆ நல்ல முருடேஸ்வர ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்சு
அப்பிடியாங்கோ என்னா ஸ்பெஷல் அங்க
அங்க கோயிலு நல்லா இருக்கு ஈஸ்வரா கோயிலு அது சுத்தியு பீச் இருக்கு சென்ட்ரல கோயிலு கொஞ்சு பாக்குற நல்லா இருக்கு கு
உம் அங்க லிப்ட் எல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டுறு அப்பிடிங்களா இருக்குங்கள மேல வரைக்கு போலா அப்படின்றாங்களே முடேஸ்வரால ஆ
முடியாது கீழோரோ நம்ம பாத்துட்டு வர மாரி இருக்கு
இல்லிங்கோ அந்த கோயில் முருடேஸ்வரா கோயில்ல வந்து அந்த மேல கோபுர த்து வரையு போயிட்டு வரலா என்ற மாரி சொல்லி ஆ அதுதா கேட்டங்கோ அத நா பாத்திருக்கே அதுக்குதா ஆ மேல வரைக்கு இருக்கா எ
ஆ மேல வர போயிட்டு வரலா ஒருத்தர் பத்து ரூபாவ இருபத்தி நாலு அடுக்கு இருக்கு உம் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு
பாத்துன்னே இருக்கோ ஆனா அதுக்கான டைம் கிடைக்கல எல்லாருமே நல்லா இருக்கு கோவா அப்படின்றாங் செமையா இருக்கு ஜாலியா இருக்கு ஆனா பேசி வச்சுக்கிட்டோ ஆனா போல ஆ பாண்டிச்சேரி எல்லா நிறைய வாட் ட்டி நாங்கோ கேள்ஸா பிளான் பண்ணிட்டு போலான்ட்டுன்னு ஒரு வாட்டி போனு ஆ ஒரு அஞ்சு பேர் வண்டி பேசிட்டு நாங்களே எல்லா சமைச்சு எடுத்துட்டு அப்படியே போலான்ட்டுன்னு அப்படியே மூவ் பண்ணி போனோ ஆ காலைலயே போயிட்டு பீச்ல எல்லா குளிச்சிட்டு போட்டிங் போனோ நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஆ எல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே சாப் ட்டு ஆ ரிட்டன் நைட் நைட்டுக்கு அப்படியே வந்துட்டோ இது பண் ஆமா நீங்க அந்த மாதிரி வேற எங்க போயிருக்கீங்க எப்படி ஒரு நாள்லய டிருப் முடிச்சிருவீங்களா
இல்ல டூ த்ரீ டேஸ் லாஸ்ட் டைம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாலு ஞ்சு பேர் போயிட்டு இருந்தோ எல்லா ஒரு நாலஞ்சு பிஸ்ல்லா பாத் ஆல்மோஸ்ட்டு ஆ பிங்கர் வர்நாடு ஆ அதெல்லா பாத்துட்டு லாஸ்ட் ட்டு ஆ பீச்ச சுத்தி பாத்துட்டு அதுக் அப்பும் நைட் ஸ்டே எல்லா பண்ணிட்டு அதுப்புறம் அங்கே ஹேட்டல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங்கு நாங்க
பொறுமையா சொல்லுங்க கொஞ்ச புரியாது அந்த இதுல அதனால கொஞ்ச பொறுமையாவே சொல் ஆ எல்லா சுத்திட்டு உம்
எல்லா சுத்தி பாத்தோ எல்லா ப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம சுத்தி பாத்துட்டு என்து ஆ பட்டு எல்லா ஓட்டல்லாம் போய்
ம் எந்த மாரி டிஷ்ஷஸு சாப்டிங்கோ ஓட்டலுக் போனாக்க
ஆ ஹோட்டல்ல நா நான்வெஜ்ஜு பிரியாணி பிரியாணி சாப் டோ அதுக்கப்றோ சிக்கன்னு தந்தூரி சாப்பு சாப்ட்டோ எல்லா முடிச் சிக்கனு ஜூஸ் குட்ச்சிட்டு ஐஸ்க்ரீம் சாப்புட்டு அதுக்கப்ர உ பொய்ட்டு ரெஸ்ட் எடுத்தோ ரெஷ் செடுதுப்ப அதுக்கப்றோ கால்ல மார்னிங் எல்ந்துட்டு குளிச்சிட்டு ரெடி ஆய்ட்டு அதுக்கப்ரொ நாங்க வீட்டுட்டு கார்ல கெலம் வந்துட்டோ
ஓ சூப்பருங்ஹோ கார்லே பேசிட்டு பொய்ட்டுட்டு ர்ந்திங்ளா நிங்ஹோ ஆஹ எல்லாயு அங்க அப்டே கார்ல நாங்க கூட ட்ரிப்பல்லா போ மோது து ஒரு ரெண்டு மூணு கார் பேசிப்போ ஒரு அஞ்சி ஆறு ஃபேமிலி இப்டி பேசிட்டு அப்டே ஜாலியா கெலம்பிடு நல்லா ஜாலிய போகு நீ ஏனா செ நாங்அங்க நம்போ கேட்ச் பண்ணி போய்ட்டு வறத்து எல்லா ரொம்பொ இதே இல்லிங்ளா கஸ்டோ அத்னால வந்து அப்டி பண்ணிடுவோ நீங்ஹோ இப்ப இன்னொரு விஷ்யோ அ இது வந்து மணி சேமிப்பு சேவிங்ஸு இன்டு பண்ணனுன்னா அதல்லா எப்டி பண்வீங்க நீங்கோ பசங் உங்ளுக்கு பசங்க இருக்காங்ளா
ஆமா
எவ்ளோ பேருங்கோ
தண்டு பேரு
ஆஹ இப்போ பசங்களு இருக்கா இருக்கட்டு சொல்லி குடுக்குறது நீங்கோ இப்டி மணி சேவ் பண்லா செய்லா அதெல்லா சேமிப்பு அதெல்லா நீங்க செய் துண்டாங்க
பசங்க இல்ல நாம்தா சேவி சேவிங்க ட்ரை பண்ட்டு இருக்கே
ஆ அவுங்களுக்கு கூட நீங்க உண்ட இல்லயே இத எல்லாம் வாங்கி குடுத்து சின்ன வயசு இருந்தே நம்ம இப்பிடி எல்லாம் சேமிக்கலாம் காயின்ஸ் நட்ஸே இதெல்லா குடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லயா அது அப்பிடியே பழகும் ஆமா அப்பிடியே பழக்கம் ஏற்பட் நா இல்லையா குழப்போம் இல்லையா சேரிங்க சார் பண்றது ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்ட கஷ்ட காலத்துல அதெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா அந்த மாரி காசு அதெல்லாம்
ம் பண்றோம் பண்றோம்
உங்களுக்கு சாப்பாட்டு வகையில புடிச்ச ஃபேவரட் ஃபட்டுனா
டிஷ்ஷு பிரியாணி அதிகமா சாப்டுவோ ஆ அரும்யா செய்வாங்க
ஆ எப்டி என்ன மசாலா போடுவா உங்ளுக்கு தெரிமா கொஞ்ச ஸ்
அம ம மசாலல்லா மசாலல்லா எனக் தெரியாது வீட்ல அம்மா அரும்யா பண்றாங்க
ம் ஓ நீங்க பாக்கறது கூட இல்லியா எப்டி செய்யுனுன் என்னானு ஆ ஹா நீங்க அது செய்ர்து எதாச்சு ட்ரை பண்றது போய் வீ ட்ல சின்னதா அந்த மாரி எல் ப்பெல்லா எதுமே செய்ய மாட்டீங்ளா
உஹூ மசாலா பண் அ ஸ் அ இது பா குடுத்தா நானு ஃபிஷ்ஷு செஞ்சு குடுப்பே
ஓ தவால வந்து அப்டியே வறுத்து குடுப்பிங்ளா ஈஸியாரு உமா கஷ்டமா அது
ஈசி தா
ம்ஹூ எங் வீட்லியு நாங்க வார துக்கு ஒரு வாட்டி செய்வோ ஆ ஃபிஷ்ஷீ இந்த மா பேயி சிக்கன் பிரியாணி பசங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பிடிக் ட்டு அ வீட்டுக்காருக்கு வந்து இந்த கிரேவி சிக்கன் கிரேவி இந்த மாரிதா எதாச்சு அவுங்க வி ரும்பி சாப்டுவாங்கோ அதனால வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ல போறதனால சண்டைலியே போகு என்னா பண்லா ஏது பண்லான்ட்டுனு அப்றோங் கேட்டுட்டு எதா டிசைட் பண்ட்டு ஒர் டைம் பிரியாணி செய்வோ ஒர் டைம் கிரேவியா செய்வோ இப்டி மாத்தி மாத்தி செய்றுது உண்டு
ஓகே ஓகே
அப்டி ஆ இது அப்றோ நீங்க வந்து இது சினிமால்லா பிடிக்குமா ரொம்ப உங்ளுக்கு
ஆமா
என்னா படோ இது வரைக்கு பாத்துருக்கீங்கோ எது பெஸ்டான மூவி எந்த ஹீரோது புடிக்கு
ஆக்சூஅலீ விஜய் படம் பாப்பே விஜய்து லாஸ்ட்டு படம் பாத்தது ஆ லாஸ்ட் அவந்து பெஸ்ட்டு படோன்றது தெரி பிச்சுர்றே
ஓ சூப்பருங்கோ நல்லா இருக்கோ சின்ன கொழந்த மீனா பொண்ணு ந சிறு பண்றாதுல மீனா அவுங்குளுடைய பொண்ணு நல்லா ஆமா பெஸ்ட்டா குடுத்திருக்காங்க அந்த மூவி எனக் கூட ரொம்ப ஃபேவரிட் மூவிதா அப்றோ வேற என்னா படோ
அவர்தா அவர விஜய்
ம் இப்ப வேற கடைசியா வேற என்னா பாத்தீங்க இவரு வந்த ரீசென்ட் மூவிஸ்ல என்னா பாத்தீங்கோ
ரீசென் சதித்தித்துல அது அந்த ஒரு படந்தா பா அதாக்கப்று வேற எச்சு இல்ல இப்ப ஜனநாயகோ பாக்கணோ வா ஆ
பாக்லியா ஜனநாயகமு பாக்லே இன்னு ஜனநாயகம் கூட ரொம்ப சூப்பரா இரு பொய் சொல்றாங்க எல்லாருமே ஆ நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜயீ ஆமா ஜனநாயகமு நல்லா இருக்கு நாங்க ஆ கருப்பு கூட ஒரளவுக்கு சூர்யாது நல்லா இ தந்தாங்கோ பேசிட்டாமோ நீங் ஒருவாட்டி ட்ரை பண்ணே எப்டியாத் கருப் அப்ப கூட பாக்கற்துக்
ஆ பாக்ணு பாக்கணு ஆ ட்ரை பண்ணோ அந்த வீட்ல போயிட்டு பாத்துட்டு வர்லாம்ட்டு
ம் ம் ஆ பாருங்கோ இந்த மாரி து மூவிஸ் எல்லா கொஞ்சோ நல்லாருக் நாங்க என்னா பண்ணோ ஃபேமிலியா செரி டிசைட் பண்ணோ ஆ கருப்பு போலாமான்ட்டு பக்கத்துல ஒர்த்தரு போனாங்கோ செரி வரியா போலா அப்டின்ட்டு கூப்ட்டுட்டே இந்தாங்கோ ஃப்ரெண்ட்ஸ்சுங்யெல்லா செரி யோசிச்சுன்னே இந்தோ செடெனா செரி போலான்ட்டுனு அப்டே நாங்க வந்து பிளான் பண்ணோ ஆ திடீர்னு பிளான் த ஒண்ணு முன்னாடியே எதும் பிளான் பண்ல செரி அப்டே நைட் ஷோவா செரி செகண்ட் ஷோக் கெளம்புலாட்டுனு செகண்ட் ஷோக் கெளம்புலாண்டுனு கெளம்புனோ கெளம்பி டு அப்டே போம் போ ன்னிக் போய் பாக்க ஆரம்பிச்சோம் ஆ ஓரளவுக்கு நல்லாதா போச்சு படம் நல்லா போயிட்டு பாத்துட்டு இருந்தோ பத்தா ஃப்ரெண்ட் ரோல ஃபுல்லா சாமி வந்துட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்கோ ஒ கடைசியா அது கொஞ்சம் பயங்கரமா எடுத்துருக்காங்க நல்லா வைப்பா ஸ் சமயோ ஆ நல்லா இதுவா போச்சு ஜாலியா இருந்தது அது அந்த மாரி எக்ஸ் பிரியன்ஸு பாத்ததில்ல இது வெரிக்கும் டேட்டர்ல போயிட்டு் அ இந்த வாட் டிதா பாக்கும் போது கொஞ்ச டிஃப் ஃப்ரண்டா இருந்து எங்களுக்கு அந்த மாரி மூவி அதனால சொல்லுங்னா கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாரி ட்ரை பண்லாமே
அப்டின்னு ஒரு சில படோன்னா அட்லீஸ்ட்டு நீங்க வந்து எல்லா இல்லன்னா கூடோ சிலது வந்து தியேட்ர்ல பாக்க ட்ரை பண்லா இல்ல இல்லிங்களா அது மாரி படோல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் படோ இல்லனா கூடோ இந்த மாரி படம் வந்து கொஞ்ச ட்ரை பண்ண முயற்சி பண்ணுங்க முக்கியமான ஆள்து இப்ப விஜய் ஜெய் சூரியா தனிஷி இந்த மாரி ப்டி அவுங்குள்தெல்லா வந்து பாக்கும்போது டேட்ர்ல பாக் போது நல்லா ஃபீல் தரு ஆனா எவ்ளோ ஸ்டெப் அதனால வந்து நம்ப ஏ நம்ப அந்த மாரி படோல்லா போய் ஆமா அவுங்க எவ்ளோ டைம் எடுத்து எவ்ளோ இது ஸ்பெண் பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்றாங்க இல்லையா அதனால ஒரு வாட்டி அந்த மாரி மூவிஸ் எல்லா கொஞ்சொ ட்ரை பண்ண முடியு அ அ அப்றம் நீங்க இந்த தண்ணி இந்த கரண்ட்டெல்லா நீங்க சேமிப்பீங்கன்னா எப்டி சேமிப்பீங்கோ ஹலோ
ஹலோ
ஆ
த த தண்ணீரு சேமிச்சா ரொம்ப நல்லாருக்கு என்னனா ஆ ஆ தண் அ தண்ணி பொறுத்த வரையு எப் எப்போ நம்ம கெடைக்கிதோ அந்த டைம்ல சேமிச்சு வச்சுங்க ஹலோ ஹலோ ஹலோ
ஆ சொல் கேக்குது கேக்குது
ஆ தண்ணி ஆ தண்ணி இருக்குள்ள நம்ம சேமித்து வச்சிக்கணு அது ஒரு ஸ்டோரேஜ் ஒரு பொருள் ஒரு ஆ திங்ஸ்லா இருக்கட்டு
உங்க வாய்ஸ் கேக்கணு
உம் அது தண்ணி இருக்குல எதா ச்சு நல்ல ஒரு எடத்துல ஸ்டோரேஜ் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டொ ஆயிடு அதே மாரி எலக்ட்ரிசிட்டி அவ்ளோ தா போதுமான நமக்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ யூஸ் பண்ணிக்கணு அதிக அதிகமாக நம்ம யூசு பண்ண போனா அது அது நமக்கு தா அதிக பில்லு வந்து ந்து நாம கட்ட வேண்டியது மாரி இருக்கு
ம் ம் ஆ கரெக்ட் தாங்க சேரிங்க நன்றி
ஓகே
ரொம்ப கால் பேசிருந் நன்றிங்க